ஆ சொல்
ப்ரோ ஜிம்ல எதனா சேர்ற மாரி ஐடியா இருக்கா உங்கள்க்கு
ஜிம்ல ஆ இருக்கு ப்ரோ எனக்கு ஏ ப்ரோ என்னாச்சு
ப்ரோ நா ஓரு ட்ரைனர் ப்ரோ அதா ப்ரோ கேக்குறே
ஓ
என்ன ப்ரோ வந்து சேர்றயா ப்ரோ ஆ
ஆ சேரலா ப்ரோ எனக்கு வேற வந்து நா ரொம்ப ஒல்லியா இருக்கே ரொம்ப வீக்கா இருக்கே ப்ரோ நானு
ப்ரோ ஒன்னு ல்ல ப்ரோ ஒரு ஃபோர் மன்த்துலே ரிசல்ட் தெரியும் ப்ரோ நம்ம ஜிம்லலா வந்து சேந்தீங்னா
ப்ரோ எனக் வந்து ஃபோர் மந்த் ஃபோர் மந்த்துல செ தெரியல அந்த சின்ன ரிசல்ட் இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஒரு திரீ யேர்ஸ் ஃபோர் யேர்ஸ்ல தெரிற பெரிய ரீசன்ட தாம் ப்ரோ னு
அப்டினா நீங்க எதனா ஸ்டேஜ் கிஜ் எற்ல எற போறீங்ளா என்னா ப்ரோ அந்தளவுக்
இல்ல ப்ரோஸ் ஸ்டேஜ் ஏற்ற அளவுக்குலா இல்ல ப்ரோ நா வந்து என் செல்ஃப்க்காக நா என்னோட இது காக நா அவ்ளோ பவர் வேணும் ப்ரோ எனக்கு
கரெக்ட் தா ப்ரோ நம்மளும் அப்டிதா இது பண்றோ நீங்க சொல்றது புரிதுதா எப்டி ப்ரோ நம் போற ஜிம் வந்து வெறு ஃபீஸ் வந்து ஆற்நூறு ரூவா தா ப்ரோ எல்லாமே கரெக்டா இருக்கு டைமிங்லா சொல்ற பாரு
ஓக்கே ப்ரோ சொல்லு ப்ரோ
டைமிங் வந்துன்னா எப்டி சொல்றதுன்னா கால்ல வந்து ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவ ப்ரோ
ஓக்கே ப்ரோ
மதிய ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரியு இருக்கு ப்ரோ அதுக்கப்ற வந்து ஈவினிங் ஒரு நாலு மணி ஓபம் பண்ணி பத்து மணி வரியு இருக்கும் ப்ரோ பத்துன் சொல்ல முடியாது ஒரு ஒம்போது எட்ற அது மாரி இருக்கும் ப்ரோ ஜிம் ஓப்பன்னு
ஓ அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆ எப்டி ப்ரோ இது வந்து பாய்ஸ் ஜிம் தான இல்ல கேள்ஸ்லா கூட வருவாங்க
ப்ரோ அப்டிலா இல்ல ப்ரோ ரெண்டு பேருக்கு இருக்குது ப்ரோ இது
அ சரி ப்ரோ அதா ப்ரோ எப்டி நா வேற ரொம்ப ஓல்லியா இருப்ப எப்டி ப்ரோ வந்து அங்க ஓ மாரி இருக்குமே ப்ரோ னுக்கோ இதுவுளா பண்ணும் போதெலா
ப்ரோ அதெல்லா ஒன்னுல்ல ப்ரோ பர்ஸ்ட் எனக்கு அப்டிதா ப்ரோ இந்துது நா ஜிம்ல சேந்து செய்ய சொல்லவ அப்ற வந்து நா வந்து எப்டி சொல்றது நானே ஒரு ஜிம் வச்சு ஒன்னே வரவங்களுக்குள்ள அப்டிதான் ப்ரோ சொல்லி நானே இது பண்ண சொல்ற ப்ரோ அத ஒண்ணு இல்ல பண்ணலா அப்டின் சொல்றம் ப்ரோ
ஒ ஸ்டோரிய வந்து மோட்டிவேஷ்னலா சொல்றியா ப்ரோ
ப்ரோ அப்டி அதலா அப்டி தா ப்ரோ
ஆ
எப்டி ப்ரோ நீ வரைய இல்லையா
ப்ரோ வரம் ப்ரோ எனக்கனா வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்பார்மேஷன் வேணும் ப்ரோ
ப்ரோ‌ நம்ப சேனல்ல வந்து ஃபிட்னஸ்
சொல்லு ப்ரோ
சொலுப் நீ சொல்லு ப்ரோ ஃபர்ஸ்ட்
அதான் ப்ரோ எனக் வந்து என்ன வந்து காப்பாத்திகிற அளவுக்கு வந்து இது இருக்குணு அப்பற இன்னொ த்ற காப்பாத்ற அளவுக்கு எனக்கு இருக்கு ப்ரோ ரெண்டு பேரும் காப்பாத்திக்கறளவுக்கு செல்பி ம் நீஎன்னா
ஆக் ப்ரோ நா என்னா சொல்ல வந்தனா உங்கள பக்காவ மாத்தலா அப்டின் சொல்ற ப்ரோ நானு
பக்காவனா எப்டி ப்ரோ மத்துவ என்ன
ஃபிட்டா கரெக்டா எல்லாம் பாடி டெவலப் பண்ணி மசில்ஸ்லா அதசொல்ற ப்ரோ
ஒ ஒ ஒ இல ப்ரோ எனக் பாத்துதா ப்ரோ வேணு என்னக் பாக்க ட்ரான்ஃபார்மேஷ்ட்
சாண்ட்ரட் தா ப்ரோ நான் ஏசி ப்ரோ அதா ப்ரோ சொல்ற
ஆ வா அங்கத்திக்கு இங்கத்திக்கு ஏதாச்சி கோச்சிங்ல ட்ரைனிங்ல ஏதாச்சு டிஃப்ரன்ஸ் இருக் உப்பு போட்டுக்றோ அப்பல்லா இல்லல்ல
அம்டிக் தெர்ல ப்ரோ அது போனா தெரியும் ப்ரோ உனக்கு வா பாரு ப்ரோ நீ எப்டின்ணு
அ ஆ
எது பெஷ்ஷுன் பாத்துட்டு சேர் ப்ரோ பஷ்ட்டு நம்போ நம்ப்லுக் புடிச்சந்ததா எது நீங்க சேர்னுமா அது பஷ்ட்டு பாக்கணும் ம்போ
ஆனா ப்ரோ இங்க ஆற்நூருபா வந்து அந்த எ வர்க் அவட் இக்யூப்பண்ஸ்லா எப்டி ‌ ப்ரோ க்கு
எல்லா நல்லாாதா ப்ரோ இருக்கு இப் வந்து ஒருத்தர் வந்து நம்ப என்னா என்னாஸ் வெக்கறாங்கன்னா எல்லாமே ப்டி சொல்லற்தே தரமாந்துதா ப்ரோ வெப்பாங்க நல்ல இதுதா
ஆ
எல்லாமே வச்சுதா ப்ரோ ஜிம்ன்ற ஓபன் பண்ணுவாங்ளே புரிதா ப்ரோ
புரியுது ப்ரோ உரியது ப்ரோ
நீங்க எப்டி ப்ரோ எதுனா போய்றீங்ளா இதுவரையு இல்ல இப்பதா பஸ் டைம் பொறீங்களா
ப்ரோ இதா ப்ரோ ய லைஃப் டைம்லு ஃபஸ்ட் வாட்டி ஜிம்முக்குள்ள என்ட்றாவ் போறோ
ப்ரோ ஆஃப் எத்தனமே எ ஜிம் வா ப்ரோ கரக்டா நாலாமே சொல்ற பக்காவா அது அப்றோ உனக்கு இதுப் இது பண்ல்ன்னா
ம் ம்
வேன் நீ அதுக்கப்றோ புடிக்கிலன்னா வேற் என்னன்னா போர்துன்னா போங்க அது உங்க விருப்பம் ப்ரோ ஃபஸ்ட்டே
இல்ல ப்ரோ எத்தவுனே உன்கிட்ட வந்துட்டு அப்றோ வந்து டிஸ் அப்பாய்ண்மெண் தாய்ரி ச்சுல்லாலா ப்ரோ பண்றது எங்கு அதா ப்ரோ பயமா இருக்கு
ட்ரோ நம்பஃப் பண்ற ஒர்க் அவுட் அது மாதிரி விரும்ப்றோ அங்க வந்து நீங்க வந்து போது போது பண்ணா நம்ம கரக்டா சொல்லுவோ அத பண்ணி முச்சிங்னா கரக்டா இர்க்கு எதுவே நீ நாங்கு பண்ண பண்ண ப்ரோட்டீனர் கெம் ப்ரோ
ஓ என்னா மாரி ப்ரோ என்னா மாரி போட்டின் சொன்னீயலா அத அப்டே நா ஃபாலோ பண்றோ ப்ரோ
நீ எப்டி வெயிட் கெயின் பண்ண வரீங்களா இல்ல நம்ம சிக்ஸ் பில் பண்ண வரீங்ளா
ப்ரோ ரெண்டு ஒண்ணு தான அப்றோ
இல்ல ப்ரோ வெறு மசில்ஸ் மட்டு ஏத்துனு சொல்வீங்கோ ஒத்தர வுன்டு நல்லா பி சொல்றது பாடி ஏத்திட்டு அதுக்கப்பறோ கட்டு பிரிப்பாங்க அது சொல்ற
ப்ரோ எனக்கு வந்து நல்ல ப மஜுல்லு பட் மசுல் பாடிலா ஏத்திட்டு கட் பன்னும்ப்ரோ ஒடம்ப
அதா ப்ரோ டெய்லியு வந்து பனானா ஒரு நாளத்துக்கனு ப்ரோ
ஆகே ப்ரோ
அது அப்றோ வந்து இந்த வெழீத்தம் பருப்புன்னு ஒன்னு இருக்கு தெரியுமா ப்ரோ பச்சப்பருப்பு அத ஒன்னு சொல்லுவாங்க பாறுங்க தண்ணில ஊற போட்டு ஆ அத தண்ணில ஊற போட்டு சாப்புண்ணு ப்ரோ காய்லெத்து
ஹா ஓகே ப்ரோ அது எதுக்கு ப்ரோ கட்டிங்க்கா ப்ரோ
இல்ல ப்ரோ ஒடம்பு நார்மலா ப்ரோட்டீன் ஒடம்பு ஏத்துதுக்குன்னே
ஓ செர் ரோ செவ் ப்ரோ அப்புறோ
ஆர் அப்புறோ வந்து இந்த எப்டி சொல்றது சோயா சங்க்ஸ் இருகுதுல
ஆமா ப்ரோ
ம் அதுவு எத்துக்குனு ப்ரோ அதுவு நல்லது
ம் ம்
அப்புறோ இந்த வேர்க் வேர்க்கடல இதெல்லா இருக்குதுல்ல அதெல்லா பெஸ்ட்டு ப்ரோ நம்மளுக்கு
ஓ சரி ப்ரோ அதுல்லா ஓகே ப்ரோ ஃபாலோ பண்ணிக்கிறே ப்ரோ அதெல்லா இருக்கு பேசிக்கலி எங்க வீட்டுல ம் ம்
அதுலா பேசிக்கா எங்க வீட்லேயே வந்து இருக்கோ ப்ரோ வேர்கற்கடல எல்லா கிரவுண்ட் நட்ல்லா
அதனால தா ப்ரோ நா சொல்றே நானு
ஓ சரி ப்ரோ
இந்த பொட்டுக்கடலல்லா தெரியுல்ல
ஆமா
ஆ அது அதெல்லா திருன்னா நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோட்டீனுக்கு
ஓ அப்டியா ப்ரோ வேற எனக்கு சொல்லவே இல்ல ப்ரோ
இதோட ஒன்னே ஒன்னு சொல்றே பார் இப்ப எக் இருக்குதுல்ல
ஆமா
ம் அதா ஒன் டேக்கு ஒரு ஃபைவ் ஏக்காது எத்துணு ப்ரோ மினிமம்மு
எத்தன ப்ரோ
ஃபை ஃபை
ஆ அஞ்சு ஏக்கா ப்ரோ அவ்ளோ அளவுக்கு எங்கிட்ட பட்ஜெட் இருக்கான்னு தெரிலையே ப்ரோ
ப்ரோ இல்லன்னா ஒரு டூ ஆது மினிமம்
ஆ டூதா எடுத்துப்பே ப்ரோ கொஞ்ச கஷ்டதா இருந்தாலு வந்து என்ன பண்ணு பண்ணிதா ஆகணு அப்டிங்கிறமா ப்ரோ டெய்லியுமா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆ
இல்ல வீக்லி டூ டேஸ் எடுத்துக்குங்க
சேரி ப்ரோ நெக்ஸ்டு
அவ்ளதா ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வர இது கொஞ்சோ பட்ஜெட் கம்மி இதுல முடியுது ப்ரோ இது நா சொன்னதெல்லாமே
ஓ
புரிதா ப்ரோ
ஆ நல்லாவே புரியுது ப்ரோ ஏதோ நீங்க எல்லா தாலது கொஞ்சமாச்சு கத்துக்குண ப்ரோ வேற யாராச்சு பண்ணிதானா என்ன ப்ரோ பண்றது
புரியில ப்ரோ
ஏதோ நீங்க சொல்றதுனால நா கொஞ்சமாச்சு கத்துக்குணே ப்ரோ இதே வேற ஜிம்முக்கு எல்லா போய் அவங்க ஏதா சொல்லிருந்தா நா இவ்ள கத்து பேனானே தெரில
ப்ரோ நம்ம சொல்றது எல்லாமே பக்காவா சொல்லுவே ப்ரோ அதா ப்ரோ நம்ப இருக்குறோ
ம் நீ வந்து வாங்குற காசுக்குன்னா அதிகமா வேல செய்யுற ப்ரோ ஆ ம் என்ன ப்ரோ அப்புறோ ஜிம்முக்கு எப்போ வந்து நா ஒரு விசிட் வந்து பாத்துட்டு போய்ட்டுமா ப்ரோ
செரி ப்ரோ
ஆ எப்டி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா நமக்கு ஹவேற கொஞ்சம் பர்சனலா வேற உடம்பு வந்து ட்ரெயின் பண்ணும் ப்ரோ ஆ ஹலோ
அப்படியா ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ என்ன ப்ரோ பண்ற
ப்ரோ லைட்டா இருமல் வந்துருது ப்ரோ
ஓ சரி ப்ரோ பாத்து ப்ரோ இரும்மல்லா வந்தா தும்பிடு ப்ரோ
உம்
என்னைல இருந்து ப்ரோ ரேசிங் வர்ட்டும்
ஒன்னாம் தேதி சர்லாம்னு இருக்கே என்னா ப்ரோ நீ சொல்ற
ஒன்னாந் தேதியில இருந்தா விசாரிச்சுட்டீங்களா ப்ரோ
ப்ரோ அது விசாரிகது இது ஒன்னும் இல்ல ப்ரோ நம்ம சொன்ன ஒன்னாந் தேதி சேந்துர்லாம் ப்ரோ
ஓ அப் சொல்றீங்களா
ஆ ஏன்னா நம்ம ஜிம்ல அதான் என்னா ப்ரோ
ம் புரியல ப்ரோ
புரியல ப்ரோ
என்ன சொன்னீங்க
நம்ம ஜிம்மு ப்ரோ அது
ஆமா ப்ரோ அதுல என்ன ப்ரோ இருக்கு பாக்கலாம் ஆவட்டம் ப்ரோ ம் ம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம் ஆவட்டோ ப்ரோ
ம்
வந்து சேர்றோ ஒடம்ப ஏத்துறோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ அது ஒன்னும் பிரச்சன இல்லை பரோ
ம்
அது போய் சேர்ந்தா கரெக்டாக டைமுக்கு போணும் ப்ரோ அது கொஞ்ச பாக்கணும் ப்ரோ நீங்க அது கெட்டா பாப்பீங்களா
டைமுக்கு பாத்துக்கணுமா ப்ரோ
ஆமா ப்ரோ
அ செரி ப்ரோ அதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் வந்து ட்ரை பண்றம் பரோ
ட்ரை பண்றலால்ல ப்ரோ
எதாச்சும் ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இழந்து தா ப்ரோ ஆவனும்
கரெக்ட் தான் ப்ரோ
ஆ
அப்புறம் ப்ரோ எப்டி இந்த சொல்றது
காலேஜ் எல்லாம் முஞ்ச்சு ப்ரோ
காலேஜ் எல்லாம் முஞ்ச்சா
ஆ
ரிசல்ட் எப்போ ப்ரோ வருது உங்களுக்கு
டுவெல்த்க்கு அப்புறம் தெரில வெறுப்பாருக்கு ப்ரோ ரிசல்ட வந்த ஆச்சு வேற ஏதாச்சு பண்ணலாமான்னு யோச்சு இருக்க ப்ரோ காலேஜ் வேற முச்சிச்சா செரி வீட்லயே இருக்கோ வீடலே இருக்குறோ செரி ஜிம்முக்காச்சு போலாம்னு தா ப்ரோ கேட்டே உன்ட்ட
சேரி ப்ரோ செரி ப்ரோ
ஆ ஆ
அதோட போகலானுக்குறே ப்ரோ ஜிம்முக்கு தா
அ அ வேணா ப்ரோ உடம்பு நல்லா இருந்ததா ப்ரோ பின்னாடில்லா
ம் அதான் ப்ரோ
செரி ப்ரோ நான் கால் பண்றே
செரி ப்ரோ செரி ப்ரோ இரு ப்ரோ நானே